ஹலோ ஹலோ ஆஹ் தோழி கேக்குதா தோழி
ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் நல்லா இரூக் கீங்களா நல்லா இருக்கு தோழி சாப்பிட்டாச்சா
ஆஹ் சாப்பிட்டாச்சு தோசை தான் பசங்களுக்கு ஊத்தி குடுத்துட்டு இருக்தேன் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்தேன் எப்படி இருக்காங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல தோழி பசங்க தான் சாப்பிட்டு இருக்காங்க இனமேதான் சாப்பிடணும் உம் எனக்கு ரெண்டு பொம்பள பிள்ளைங்க தோழி
எனக்கு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு எனக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே ரெண்டு பாப்பா ஒண்ணு பஸ்டேண்டட் படிக்கிறா ஒன்னு வந்து போர்த் ஸ்டேண்டட் படிக்குது ஆ கேக்குதுங்க இப்ப காலகட்டத்துல வந்து உணவு வந்தது ரொம்ப இதாதானே தோழி இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உணவே மருந்தா போயிட்டு உணவு தான் நம்ம உடம்புக்கு எல்லாம் அஹ் ஹெல்தியா இருந்துன்னு நெனைச்சா ஹெல்தியே இல்ல எல்லாமே மருந்தா போயிடுச்சு உணவு எல்லாமே ஆமா நா ஒவ் வொன்ஒண்ணு பாத்து பாத்து தான் பசங்களுக்கு பண்றது எதுவுமே ஹெல்த்திலாம் நவதானியம் தான் மொளைக்க வச்சு சேது பண்ணிதான் அப்டிதான் நான் நா தந்துட்டுருக்கன் ஸ்கூல்லயுமே மெசேஜ் பண்ணிடுவாங்க ஹெல்தியான புட் மட்டும் கொடுத்தனுச்சு ஸ்கூல்லயுமே மெசேஜ் பண்ணுவாங்க
அதுதான் தோழி ஆனா இப்ப எல்லாமே என்னதுன்னா அன்ஹெல்தி புட் தானே பிள்ளைங்களுமே விரும்புது ங்க இந்த பீஸா பர்கர் ஆஹ பீஸா பர்கர் சாண்ட்வஜ் ஷவர்மா மேக்சிமோம் சைனீஸ் புட் எ ல்லாம் இந்தியா ஃபுட் வந்துருச்சு ஆஹ் எல்லாம் வீட்லயே என்ன பண்ணுது அந்த யூடியூப் எல்லாம் பாத்து
பாத்து அவுங்களே கேக்க ஆரம்பிக்கிறாங்க நமக்கே எதுன்னு தெரியலனாலும் அவுங்களே இந்தந்த மாதிரி இப்டிம்மா அப்படி பண்ணணும்
ஸ்கூல்ல எல்லாம் அந்த பிள்ளைங்க எடுத்துட்டு வருதுங்களா நூடுல்ஸ் எல்லாம் குடுத்துவுறாங்க அதை வந்து வீட்ல வந்து வீட்ல வந்து கேக்குதுங்க மா இதை செஞ்சு
செஞ்சு குடுங்க ஆமா ஆமா எங்க வீட்ல எல்லாம் அதுக்கெல்லாம் அளோடே கெடையாது நானே பசங்களுக்கு பாவோம் ஆஹ் ஸ்கூல்ல இதெல்லாம் எ எடுத்துட்டு வந்தாங்களா இதுக்கு வாங்கி குடுங்க எங்வீட்டு வீட்டுக்கார்ட்ட சொன்னா கூட எங்க வீட்டுக்கார் அதெல்லாம் வாங்கியே தரமாட்டாரு அழுதாலும் சரி நான் அந்த மாரி ஃபுட்டு எல்லாம் எங்க வீட்ல வராது
உம் நான் மேக்சிமம் என்னா தெரியுமா தொழி பண்ணுவேன் வீட்லேயே செஞ்சு குடுத்துருவேன் வெளியில கடையில வாங்கி தர மாட்டேன் உங்களுக்கு என்னா வேணுமோ அதை நானே என்ன பண்ணிருவேன் பிரிப்பேர் பண்ணி பைக்கி என்ன ஷவர் மா க்குதுங்களா சப்பாத்திலே பண்ணி கொடுக்க ப்பறது என்னன பண்றது அது இல்லாம இப்ப நிறைய அந்த ச சிக்கன்ல நிறைய வந்துச்சு தோழி பேருங்களே புரியவே மாட்டேன் னா நிறைய சிக்கன் சிலே ஆமா நைய நிறைய வந்துருச்சு அப்புறம் இந்த மோமோஸ்ன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா அவ்ளோ வெரைட்டி
அதெல்லாம் ஜீர்ணமாகாது ஜீர்ணமாகாது அதெல்லாம் உடம்புக்குெல்லாம் வந்து அது
நம்ம சாப்பிட்டப்பலாம் ஒரு பிரியாணி தான் இருந்தது இப்ப பாருங்க பிரியாண எத்தன ஐட்டம் வந்துருக்கு பாத்தீங்களா வெரைட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு அது சின்ன
நிறைய வைக்கிறாங்க கலர்ஃபுல்லாவும் செய்யறாங்க அதுல கலரு நிறைய இதெல்லாம் இது பண்ணி கலர் பண்ணிடுறாங்க அது பிள்ளைங்களுக்கு அட்டாச் ஆகுது ஆமா
ஒண்ணு அது பத்திருக்கீங்களா இப் இப்ப ட்ரெண்டிங் அதுதான் எங்க பத்தாலும் வச்சிரு ருக்காங்க
எ எங்க வீட்டுலல்லாம் அதுக்குல்லாம் அளவுடே கிடையாது எவ்ளோ அழுதாலும் சரி பிறண்டாலும் ச சரி அதெல்லாம் கே
நானுமே வாங்கி குடுக்க மாட்டேன் தோழி ஏன்னா இப்ப சீக்கிரமாவே பொம்பளை பிள்ளைங்க வந்து சி சீக்கிரமாவே இதாயுடுதங்களமே மெச்சூடு வேராயிருதுங்க இதுக்கு முழு காரணமே ஆஹ் ஆமா தோழி நான் வந்து அதிகமா மீன் தான் அதிகமா எடுத்துக்குவேன்
ஆமா எங்க வீட்லயே மீன் தான் மீன் பிரான் ஆஹ்
மட்டன் எடுத்துக்குவோம் உம் மட்டன் எடுத்துக்குவேன் ஏன்னா இப்ப என் பாப் அப்ப வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தா அப்ப பாத்தீங்கன்னா அவ கிளாஸ் லே ஒரு பொண்ணு பத் மெச்சூ ஆயிடுச்சு தேர்ட் ஸ்டாண்டர்டு இப்படிக்குமே அதுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அது வந்து எங்கள் என்ட்ட வந்து டவுட் எல்லாம் கேட்பா அம்மா என்னாம அப்டிலாம் இப்படில்லாம் செய்வாங்களா எனக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்டின்னு இதுங்களுக்குள்ள ஆச வந்துட்டு அப்ப பார்த்தீங்கன்னா அவங்க என்னா ஒர்
அது பாருங்க நம்ம வந்து நம்ம வந்து பத்து பதினைஞ்சு வயசு தெரிஞ்சி
ஆஹ் இப்ப அது அவங்க வந்து என்னன்னா இந்த ஜொமேட் டோலா வாங்கி கொடுக்குறது வெளில அந்த ஸ்விக்கியில வாங்கி் கொடுக்குறது இதெல்லாம் நெறைய அந்த பொண்ணு நல்லா சாப்புட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா ஜய ஜாண்டிக்கா இருப்பா பாக்கும்போது அது ஒரு பார்த்தனாலுமே ஒரு அவர்னஸ் மாரி ஆயிடுச்சு அய்யயோ இந்த வயசுலயே இதன்னா எப்டி பண்றது இன்னும் எவ்வளவு காலம் வரைக்கும்
இப்ப நம கேக்குது எவ்ளோ கஷ்
உம் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு உஹம் ஆச்சரியமா இருந்துச்சு ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வரறதுக்கே யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க பேரண்ட்ஸக்குமே ஒரு இதா இருந்தது அவங்களுக்குமே கொண்டுட்டு வந்து விறத்துக்கு நான் ந ந ஐயா இந்த நீங்க சொல்ற மாரி இந்த நவதானியங்கள் எல்லாம் நிறைய சேத்
ஆஹ் எங்க வீட்டு்ல அதுதான் இருக்கும் நாங்க ஏன்னா வயல்ல நாங்கல்லாம் நிறைய நாங்களே விளைய வைச் வைக்கிறது நாங்களே ஆயில் ஏதா இருந்தாலும் நாங்களே இது பண்ணிக்கிறது நாங்க எதுவுமே அந்த அளவுக்கு நாங்க வெளியில எதுவுமே இது பண்ணிக்கிறது கிடையாது வாங்கறது கிடையாது
நல்லது வெளியில எல்லாம் கொண்டுட்டு போனா நானுமே இந்த பாப்பாவெல்லாம் இதுக்கு கூட்டிகிட்டு போவேன் தோழி பொண்ணுங்க ரெண்டுமே விளையாடுவாங்க ரெண்டுமே ஸ்டேட் பிளேயர்ஸ் அப்ப ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு டிஸ்டிக்ல ந கூட்டிகிட்டு போறப்பனா அங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே பிள்ளைங்க விளையாடுறதை விட இந்த கவர்ச்சிக்காக இந்த மாரி தான் நிறைய போட்டிருப்பாங்க ஆனா ரேட் எல்லாமே ஹை மடங்கு அது வந்து யோசிக்க மாட்டேன்ங்கிறாங்க இருக்கிற பேரண்டட்ஸ் இதுங்க போய் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து
வாங்கி குடுத்து பழக்கமும் பண்ணிட்டுறாங்க அதுங்க அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அழுது அந்த நேரத்தில்ல நம்ம ஒரு பப்ளிக்ல இருக்கும் போது அது என்ன செய்வாங்க அழறாங்க நம்ம வாங்கி கொடுத்தரலாம் அப்படின்ற மாரி அவங்களும் வாங்கிக் கொடுத்திர்லாம் ஆப்டிறாங்க நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இப்ப இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணிக்க மாட்டது இல்ல
எனக்கு இது வாங்கி கொடு டிமாண்ட் வைக்குதுங்க அம்மாங்களுக்கு பாதி பேரு என்ன பண்றாங்க சாப்பாடை கட்டிட்டு வரட்டேங்குிறாங்க தொழி அங்க ஒரு ஒரு என்ன சொல்றாங்க பிரெட் பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்து முடிச்சு ரங்க
நீங்க நீங்க சொன்ன புபுட்டு் எல்லாம் எங்க வீட்டுல என்னன்னு எங்க பசங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்க அந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம் நாங்க பண்றது வந்து இடியாப்பம் தோசை ஆப்பம் இந்த மாதிரிதான் ஃபுட்டு் தான் நான் ஸ்கூலுக்குமே அப்படிதான் குடுத்து அனுப்புறேன் தேங்காய ப்ப பாலு அந்த மாதிரிதான் நான் ஸ்கூலுக்கு கூட நான் அததான் குடுத்த அனுச்சு விட்டுட்டு இருக்கேன்
உ பாத்தீங்கன்னா இதவே நான் எப்படி போயி தெரிஞ்சுிக்கிட்டேனா இந்த மேட்சுங்களுக்கு கூட்டிட்டு போறப்பா இதெல்லாம் பாார்க்கபோது தெரியுமா இதனால நான் என்ன பண்றது ஆஹ் இப்ப காலையில நான் என்ன பண்றது சாப்படு இட்லி எடுத்துட்டுயவே மத்தானும் சாப்பட்டு பாடு மோறு ஒய் இன்ரைஸ் எல்லாம எடுத்துட்டு போயிருவேன் எதையுமே வெளியில வாங்கி தரவே மாட்டேன் மெக்சிமம் தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு ஏனா அது சேராம போயிருந்துச்சினா நம்ம இருந்துச்சுா நம பஸ்ல போயிட்டு வரோம் வாமிட் எடுக்கும் டிசன்ரி ஏதாவது ஆனுச்சுன்னா என்ன பண்ண முடியும்
நமக்கு தானே அது தொந்தரவு அது வந்து பசங்களுக்குன்னு நம்ம சொல்ற முடிஞ்சு அதை நம்மளால தாங்கவோ முடியாது பச
ஆஹ் எவ்வளவு வட முடிச்சாலும் நான் வீட்டுக்கு போன் வீட்டுக்கு போய் வாங்கி தரேன்
உள்ள எப்படி சேர்த்தக்கணுமோ அத அத நான் சேர்த்து எத்துக்கிறது இஞ்சி தீயா இருந்தாலும் சரி அஹ் கீரை சாம்பாரு அந்த மாதிரி இருந்தால சேரி நான் பெருங்காயம் பெருங்காய் தூள் போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் ஓமக்கல்லும் வாங்கி காய்சி வச்சிருக்கு பசங்க ஏதாவது ஒண்ணுன்னா நான் வெளியில கொட ஓம கல்லவாது பண்றது இல்ல
உம் உம் உம் நான் எல்லாமே வச்சுக்கிறது தோழி ஓம வாட்டர்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணிக்கிறது வீடலயே தான் மே்சிமம் மெடிசன்ஸ் நடிகை எடுத்துக்க மாட்டேன் ட்ட நானுமே என்னாவோ என்ன செய்யிறதோ இது பண்ணி ரொம்பப் கிரிட்டிக்கில் ஆனாத அந்த மெ டிசன் யூஸ் பண்ணுவேன் தவிர இப்பயே மெடிசன்லா அதிகமா நா குடுக்க மாட்டே கொழந்திங்களுக்கு
ச்சு குடுப்போ முடியாத கட்டத்துக்கு ரொம்ப ரொம் ம்ப கொழ்ந்திங்க என்னால முடியிலன்றதுனால நா ஹாஸ்பிட்டல் போவே மத்தபடியில்லா எந்த ஒரு இதுமே
இ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டுதா ரீட் ச்சி பிள்ளைங்குல்லா என்ன பண்ணதுங்க எடுத்துட்டு வருது இதுங்குல்லீயா அத பாத்துட்டு வந்து
பாத்துட்டு வந்துங்க அவுங்க கேக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப என் கொழந்திங்களுக்கு என்னனுத் தெரியது அதுனா என்னென்னது அதுவுங்க கர்நாடகாங்க நாங்க ஒசூர்னாங்க கர்நாடகா சைட் நாங்க ஃபுட்டுல்லா வந்து டிஃப்ரெண்டா உத்ரா வெறும் சப்பாத்தி தாம்மா எடுத்துட்டு வராங்க அப்டின்னா நம்ம ஃபுட்டெல்லா கேட்டு சூப்புரா அவுங் அம்மா சமைக்கிறாங்களே அப்டின்னு எ ப ஏ பசங்க ட்டு வாங்கி அதுக்குனே எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு நா நா இது
கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்து திருச்சி தோழி நாங்க இருக் க்குறது எங்குளுது வந்து நாங்க கேவி எம் கேவி எங்க நாங்க பாப்பாங்க படிக்கிறது கெய் கேவி ஸ்கூ கூலு ஆஷ்சுலா அங்க ஃபுல்லாவே நார்த் இந்தியன்ஸ்தான் இருப்பாங்க அவுங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் நம்ம ஃபுட்டுல்லாம் புதுசா இருக்கு இந்த பொங்கல்லு இதெல்லாமே புதுசா இருக்குமா அந் அந்த சாருங்களுக்கு நா என்ன பண்றதுனா பொங்கல் பெஸ்டிவல் வந்துச் பொங்கல் செஞ்சு குடுத்துவிடுவேன் கிளாஸ் சாருங்களுக்கு அதே மாரி பாப்பா பொறந்த நாளு இந்த மாதிரி எல்லா வந்ததுன்னா பேக்கிங்
நா வெளியிலல்லா எந்த எதுவுமே வாங்க மாட்டே வீட்லயே நா பிப்பேர் பண்ணி நா பசங்களுக்கு வீட் ட்லே குடுத்துவே நான்
ஆஹ் அதுனால குடுத்து விடுவேனா அவுங்க எங்க பைய பொண்ணு வந்து சொல்லுவா அம்மா டெய்லி என்ன கொண்டுட்டு வருவாருன்னா ரொட்டிமா ஒரு தால் அப்புறோ ஒரு இது ஜூஸ் அவ்வுளோதாம எங்க சார் கொண்டுட்டு வருவாரு வேற எதுவுமே இருக்காதுன்னுவா நாம்ப என்னப்
னு நம்ம வந்து கோதும சாப்புட்டாலியே நெறைய இப்ப இங்க ஒரிசாக் கரங்கக்கடம் எங்க எங்க பக்கத்துல தான் இருந்தாங்க எப்போ பாரு ரொட்டி தான் எப்ப பாரு சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரியேதான் எ எப்ப பார்த்தாலும் அதுதான் சாப்பிடுவாங்க ஆனா அவங்க சைடுல வந்து எந்த ஒரு பிபியோ சுகரோ எதுவுமே இருக்கு க்க தான் அவங்க வந்து இதுதான் இருக்குது இதெல்லாம் என்ன நோய்னுகேக்குறாங்க இங்க வந்துங்கல்லாம்
இல்ல அவரு அவரு சுத்தமா அவருக்கு ஹிந்தி தான் நம்ம தமிழ் எதுவுமே தெரியாது ஆக்சுவலா அவரு அவருக்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடுவேன் என்னன்னா அந்த பிறந்த நாள் ல்லாம் வந்துச்சுன்னா பா பிறந்த நாலு இந்த கிறி்துமஸ் நியூ இயர் எல்லாம் வந்ததுன்னா நான் தனியாவே செஞ்சு பேக்கிங் பண்ணி கொடுத்து
அப்படிங்களா உம் அது அவங்களுக்கு டிஃரெண்டா இருக்கு அந்த ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டல என்ன சமைக்குமா அந்த புட் எல்லாம் நான் நிறைய எதிர்பார்க்கறாங்க ஒரு பங்கஷனுக்கு அவங்க நாங்க கூட அழிச்சட்டு போயிருந்தோம் இந்த ஃபுட்டு இது என்னா பேரு இது என்னது டேஸ்டா இரு இதுல என்னென்ன போடுவீங்க எப்டி சமப்பீங்கன்னு எல்லாமே கேக்குறாங்க இத எங்கி கிட்ட கேட்டுட்டு அவுங்க வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க அந்தளவுக்கு நம்புளுட ஃபுட் வந்து மாறி இப்ப நம்பளுடை தமிழ் க து மாறி போய் இப்ப எல்லாமே வெளியிலருந்துதா நம்ப
ஒரு ஒரு தடவ நடந்தது தோழி அ ஒரு தடவ தொழி என்ன பண்ணி பண்ணா எங்க பாப்பா நூடுல்ஸ்சு கண்டிப்பா வேணுமா ஒரு ஒரு நாளு ஒவ்வொருத்தங்க கொண்டு வராங்க அப்டின் சொல்லி நா குடுத்து விட்டுட்டே ஒடனே சார் எனக்கு ஃபோன் பண்ணி டரு ஃபோன் பண்ணி இந்த மாரி நீங்க நூடுல்ஸ் குடுத்து விட்ருக்கீங்க இது குடுத்து விடாதீங்க அடுக்கு அவருக்கு வந்து என்னன்னா சாதத்து பேர் தெரில மன் எல்லோ ரைஸ்சு ஒயிட் ரைஸ்சு இந்த மாதிரி ஏதாது குடுங்க அதாது லெமன் ட்ரைஸ் லெமன் சாத கர்டு அது ஹ அத வந்து சொல்றாரு ஒடனே நானு ஓகே சார் அப்டின் சொல்லி சொன்னேனா ஆனா அவுங்கதுல தோழி என்னனா பாத்தேன்னா ஃபுட்டு்ல வந்து ஒரு ஒத்துமருக்கு தூழி நார்த் டியாந்தியன்ஸுங்க வந்து நம்ம ஒண்ணு போய் கொடுக்குறோம்னாது ட வந்து ஒரு நாலஞ்சு பேரு பகிர்ந்து தா சாப்
பகிர்ந்து சாப்பர்றாங்க
ஒரு சப்பாத்தி குடுத்தாலு அந்த அந்த செட்டு எல்லா சேந்து நாலா பிச்சு சாப்பர்றாங்க நா வந்து அஞ்சு சப்பாத்தி
கூல்ல மட்டுதா அந்த மாரி ஃபாலோ பண்ணிருப்போ இப்ப நம்ப வீட்லியா இல்ல நம்ப கெஸ் ட்லா வந்துந்தாக்க நம்ப அந்த மாரி
ஏ பொண்ணு என்ன தெரிமா தோழி சொல்லுவா அம்மா சப்பாத்தி வந்து ரொம்ப கருக விட்றாதிங் நம்பள மாரி கருக வைக்கக்கூடாது அவரு வந்து வெள்ளயா எடுத்துட்டு வருவாரு எங்க சாரு அன்னால வெள்ளயா போட்டு குடுங்க அதே மாதிரி என்னாதுனா மஸ்ரூம் செஞ்சு குடுங்க
உம் மஷ்ரூம் ரைஸ்லா எங்க வீட்ல அடிக்கடி நாங்க பண்றது மஷ்ரூம் பொதினா சாதம் கீர ப பசல கீர அ முருங்ககீர முருங்கக்கீர சூப்பு முருங்கீர பொறியலு இது மாரிதா நெறய பசங்களுக்கு வந்து கஷாயந்தா அடி எடி வார வா